ரிங்ளா
ஆ கேக்குதுங்க தோழி
ஆ சொல்லுங்க அடுத்தது நம்ம என்னத்த பத்தி பேசலாம்
ம் ஏதாவது சமையல் பத்தி பேசலாமா தோழி இப்போ நறைய பேரு சமையல்லு சமையல் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் தோழி உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு எது நல்லா
சமையல் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆ இதுலயே போடும்போது பாருங்க எவ்ளோ பே வெ வெ வெ வித்தியாசமான சம் மே ல்லாருக்குது நம்ம வந்து வெறு சோறு கொழம்பு ரசம் தொட்டுக்க அந்த மாரி போனோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்ப எடுத்துக்குட்டா அத ல்ல ஆயிரத்தெட்டு இருக்குது கூளு கம்பம் புட்டு கம்புளியே வந்து ஆ இது நம்மோ ஆ புட்டு இடியாப்போ என்னென்னமோ செய்றாங் ல அதே மாரி கேழ்வறகுள பாத்தீங்கன்னா இடியாப்பம், புட்டு, ரொட்டி, அட ஆ அது எதுன்பா அ அதுலா இந் கட்லட்டு அது ட்டது நறைய செய்றாங்க கோதுமையிலயே இன்னிக்கி எவ்வளவோ இருக்குது ரவால இன்னக்கி கேக்கு வெத வ அத்தன கேக்கு வ வே எதுவுமே ரவால தா செய்றாங்க மைதாவ எடுத்துக்குட்டா நீ ஏகப்பட்டது ஓமஸ்ல ருந்து ஆஹ பரோட்டால ருந்து
எல்லாமே செய்றாங்க கரெக்ட்டா சொன்னீங்க மோமோஸ் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரொம்ப விரும்பி சாப்புட்றாங்க தோழி ஏன்னா இப்போ
என்ன அழகா அத அப்டி வளச்சு வளச்சு கொண்டு வந்து செய்றாங்க பாருங்க
ஆமா அது எவ்ளோஅழகா ருக்கு பாக்கும்போது அழகா ருக்கு சாப்புடும் போது அது நெறையா அது ஒரு கிரேவி மாரி ஒரு சிக்கன் அதுல வச்சு செஞ்சு அது உள்ள நல்லா ஸ்டபிங் பண்ணி அது ஒரு ஸ்டீம் பண்ணி சாப்பிடுறாங்க அதுவும் ரொம்ப நல்லா ருக்கு
எங்க ஊர்ல ஒருத்தங்க வந்து இந்த கட்லெட் இருக்கு பாத்தீங்களா அத வந்து பீட்ரூட் இருக்கு பாருங்க பீட்ரூட்ல கட்லெட் செஞ்சு வியாபாரமே பண்றாங்க அப்புறம் சிக்கன்லயும் அந்த கட்லட் செஞ்சு வியாபாரம் பண்றாங்க பீட்ரூட்டு
பண்ணுவாங்க அந்த கட்லெட் அது ரொம்ப நல்லாவே
பீட்ரூட்டு் உருளக்கெழங்கு அஹ் அப்புறம் இந்த மசாலா லாம் போட்டு ஆஹ் அத வந்து ஸ்டபிங் மாரி பண்ணி ஆஹ் அஹ வெஜ் கட்லெட்டு அத வந்து அவங்க வந்து ஒரு பாக்ஸ் புல்லா வந்து ஆயிரூவான்னு விக்கிறாங்க அது இங்க வந்து நம்ம கம்மி வெலதா வெளிநாட்டுக்கு அவங்க அனுப்பும் போது வந்து ஆயிர் ரூவனு அது போகுது விற்பனையாவுது அஆ வந்து நல்ல வருமான அதுல
உம் உம் அதுக ஒரு கிளிக்கு ஆகுற வரைக்கு அது கொஞ்ச நம்மளுக்கு கஷ்டமா இருக்க தோழி அது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா முதல்ல கொஞ்சோ கஷ்டமா இருக்கு முதல்ல அது ஆளுகள புடுச்சு அதெல்லாம் வாங்குறரு ஆளுங்க கரெக் கெடைக்கணு நம்மளுக்கு கரெக்டா அது வரைக்கு நம்மளுக்கு கொஞ்சொ ஸ்ட்ரகலா ருக்கு அது ஒரு தடவ நம்ம புடிச்சிட்டோ அப்டின்னா அது நம்மளுக்கு கொஞ்ச கொஞ்சமா
நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க எவ்வளவ் வந்திருக்கு அத்தோ அப்புற என்ன என்னன்னமோ நூடுல்ஸ் ல்லாம் ஏகப்பட்டது
நெறைய இருக்கு கேக்கு பாத்தீங்கன்னாலே இப்போ பஸ்ட்டெல்லா நம்ம பேக்கரில போய் தா கேக்கே வாங்கி வாங்கி சாப்பிடுவோ இப்போ அது நெறைய ஈஸி மெத்தடு அப்டி அப்ப சொல்லிட்டு நிறைய இது பண்ட்டாங்க உ நீங்க செஞ்சிருக்கீங்களா தோலி கேக்கு
நா செய்யல மத்தெல்லா கூட செஞ்சு இது பண்ணிருக்கே கேக்கு ஒண்ணு செய்யல
ஏன்னா ஏ நானு செய்யணும்னு நினைக்கிறே அப்டியா நானு செய்யணும்னு பாக் செஞ்சு ஆனா அது ஒரு பேன் கேக் மாதிரி வந்துருச்சு நம்ம ஆமா சரியா வரல அது எனக்கு அதா யாராவது ஒருத்தங்க நல்லா ம்ச் அந்த செஞ்சு நல்லா வந்து
பிளம் கேக் எல்லா செய்யறாங்க உண்மைய வீட்டுல செய்யறாங்க பாத்துருக்கே அருமையா வருது ஒருத்தவங்களுக்கு ஏ ஃப்ரெண்ட எல்லா ஒருத்தவங்க செஞ்சாங்க நல்லா அருமையா செய்றாங்க அதெல்லா
ஆமா ஒரு சில பேருக்கு அந்த பக்குவம் ஆமா கரெக்டா சொல்லீங்க வண்ணாவு அவங்களுக்கு பக்குவமு இருக்கு அது கரெக்ட்
இன்னைக்கு அத செஞ்சு தயார் பண்ணி கடைகளுக்கு குடுக்குறாங்க
ஆமா நெறைய பாத்தீங்கன்னா இப்ப இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் ல்லாம் நெறைய பேரு இது செஞ்சு செஞ்சு வீட்டுல ஆன்லைன்ல சேல் பண்றாங்க
ஆமா ஆமா அது மாதிரி பிஸ்கட்டு் எல்லாமே வந்து இப்பல்லா ஈஸியா பாத்து அது பாத்து எல்லா கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க உ உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவோ சிக்கன் எடுத்துக்கிட்டா ஆயிரத்துக்கு மேல இருக்கு போல இருக்குது
கிஃப்ட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா என்ன ஆயிடுச்சுன்னா அது ரெடிமேட்டாவே செஞ்சு ஒரு பாக்கெட்ல வச் ஞ்சு அது சேல் பண்றாங்க அது என்ன பண்றாங்க வெறும் அ வாங்கி எண்ணெய்ல ஃப்ரைரை பண்ணியே சாப்டுறாங்க ஈஸியா ஆனா சொல்ல போனா அது அவ்ளோவா உடம்புக்கு நல்லது இல்ல தோழி நம்ம வீட்டுல செய்ற பொருட்கள் அப்பவே ஃப்ரெஷ்ஷா வாங்கி நம்ம சமைக்கிறோ இல்லையா இப்ப ஒரு கோழி எடுத்துக்கோங்களே நம்ம அன்னைிக்கே வாங்கி அன்னைக்கே அத கட் பண்ணி கோழிய ம்ச் நாம சமைக்றோ யா அது ஓகே அது நல்லது உடம்புக்கது ஒண்ணும் கெடுதல் கிடையாது அதுவே நம்ம கோழி ஒரு ரெண்நாள் மூண் நாள்க்கு அப்புறமா அது ஃபீரீசர்ல வச்ச வச்ச வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடுறோ இல்லையா அது கூட நம்மளுக்கு உடம்புக்கு ஆகா கெடுதல் தா தோழி ஏன்னா இப் நெறய பேரு இப்ப என்ன பண்றாங்க வாங்கி எல்லாமே நெறய நெறய ஃப்ரிட்ஜ் ஒரு வார்டுக்கு எல்லாரும் வேலைக்கு போறாங்க ஆபீஸ்க்க எல்லாம் போற னால எல்லாமே வாங்கி ஒரு வாரத்துக்கலந்து எல்லாமே ஃபிரிசா வச்சடுறாங்க அது ம லேட்டா அப்டியே வச்சு வச்சு சாப்பறதுனால நம்மளுக்கு ஒடம்புக்கு தா இப்போ சக்தி இல்லாம ஆயிருச்சு ஆமா அந்த மா ஒடம்புக்கு அதுல சக்தி இல்லைய அது ஏ
பிரியாணின்னு எடுத்துக்கிட்டாவே என்னமோ ஆயிரத்தெட்டு பிரியாணி
ஆமா கரட்ட சொன்னிங்க பிரியாணி தெ அப்
பாசுமதி இது அது இதுன்னு நெறய ஆமா நெறையா வந்திருக்கு இந்த மதுர பக்கமல்லா பாருங்க பரோட்டா வந்து அவ்வளோ ஒருது கறி தோசை பரோட்டா அந்த குருமன்னா அவ்வளோ ஃபேமஸ் சொல்லுவாங்க கேள்விப்பட் ருக்கே உணவு வகைன்னு எடுத்துக்கிட்டா நெறைய இருக்கு உம் உம் இடியாப்பம் செஞ்சு ஹலோ
எது உங்களுக்கு ரொம்ப புிடிச்சது தோழி சாப்டு இதுல இப்போ நீங்க சமைக்க
எனக்கு வந்து அதாவது நம்ம ஹோட்டல்லன்னு சாப்றோம்னா பன்னீர் பட்டர் மசாலா புடிக்கும் நான் புடிக்கும் ஆஹ் அந்தது வீட்ல செய்ய என்னன்னா ஆஹ் ஓக்கே ஓகே ஆஹ் ஒரூத்தவங்களுக்கு ஒரு வெரைட்டி அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவே உம் இப்பல்லாம் வந்து வீட் வீட்ல வந்து செய்யறோன்னா நார்மலா நம்ம வந்து சாம்பார் சாதம் இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதா ஒரு உருள்ள ளுக்கு வரூவல் இருந்தா ஓகே ரெண்டுக்கும் நல்லா இருக்கும் அஹ்ம் அதெல்லா உணவு வகய்ல அதெல்லா ஒரு இது
உம் ஹூம்
ன்னதூ சா வூ இது வெஜிடேரியன்னூம் போதுஹூ சாம்பார் மிஞ்சி என்னாருக்கு அது ஒண்ணு தான் அப்புறம் புளி கொலம்பு ஓக்கே அது கொஞ்சோ நல்லா இருக்கும் பூண்டு கொலம்பு புளி கொலம்பு
ஆம்மா பூண்டு கொளூம்பு பூண்டு கொளூம்பு அது எப்டி ஏஹ் சொய்வீங்க தோழி அதூ பூண்டு கொளம்பூன்னு நீங்க
அது வந்து இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லா நல்ல எண்ணெயிலேயே வதக்கணும் வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு இது இதெல்லா நல்ல எண்ணெயிலயே வதக் வதக்கி பூண்டு சின்ன வெங்காய இருக்கு பார் த்திங்ளா அதையு நல்லா வதக்கின் க்ரேவி பத கொண்டு வந்து அதுக்கப்புற அதுல வந் து மெளகா தூள் மல்லி தூள் நம்ம வீட்ல அரைச்ச கொழம்பு தூளு இதெல்லா போட்டு நல்லா இதுலயே வளக்கி வதக்கி ம் இது இருக்குல புளிய கரைச்சி ஊத்தி கொதிக்க வுடணு நல்லெண்ணைல செஞ்சா இன்னு நல்லா இருக்கு வாசமா இருக்கு லாஸ்டா வந்து பெருங்காய லைட்டா போடணு எறக்கும் போது ஆ நம்ம வந்து வெல்ல ஒரு துண்டு போட்டு எறக்குனம்னா கம கமன் வாச நல்லாருக்கு அதுக்கு ஒரு முட்டய அவிச்சு அ ரெண்டா கீறி வுட் டு பெப்பரெல்லா போட்டு அதுக்கு சைடிஸ் சாப்ட்டா இன்னொ டேஸ்ட்டா இருக் வத்தல் இந்த மாரி அப்பளம்
அதுக்கப்ற நம்ம சேத்து அதுக்கு குடு இதுல நம்ம பூண்டுக்கு பதலா இதே மாரி மீனு
ம்
இப்டிதான மீன் கொழம்பு செ
ஆமாமா அதேதா அந்த கொழம்ப வச்சுட்டா அப்பற மீன தூக்கி போட்டா அது மீன் கொழம்பு மீன போடாம வுட்டா அது பூண்டு கொழம்
செர் செரி ஆனா பூண்டு கொழம்புனா நம்ம கொஞ்ச அதிகமாவே பூண்டு சேத்துக்றோ ஆ மீன் கொழும்புனா நம்ம சேத்துக்க மாட்டோ அவ்ளோ பூண்டு
ஆமா அதேதா
நல்லாவே இருந்து ச்சு நீங்க சொன்னது ஒரு தடவ ட்ரை பண்ணி பாக்குறே நானு பூண்டு கொழும்பு இது தோசைக்கு கூட நம்ம வச்சு சாப்ட்டுக்கலால தோச இட் இட்லிக்கெலா ரொம்பவே நல்லாருக்கு கரட்டு
ம்ப ஊத்தி அதுல கொஞ்ச நெய்யோ எண்ணெயோ ஊத்தி பெசறி சாப்ட்டம்னா வேற லெவலா இருக்
சூப்பரா சூப்பர இருக்கு அப்டியே நல்லாருக் சொல்லும் போதே நீங்க இந்த மாரி சொல்லும் போதே எனக்கு அப்டியே எச்ச ஊறுதுங்க தோழி
உணவுன் நீங்க எடுத்துக்கிட்டிங்கனா அத வந்து அந்த கலையோட சொல்லறது தா அது பெஸ்ட்டு
ஆமா நீங்க அத சொல்லும் போதே எனக்கு புடிச்சிருக்கு நீங்க சொல்ற அந்த விதம் எனக்கு ப ரொம்பவே புடிச்சிருக்
அது ஏதோ சமைச்சோ சாப்டோன் போக கூடாது அந்த கலையோட இருந்து அத பாக்க ஒரு அழகா கண்ணாடி பதத்துல அது தெரிஞ்சாதா அது பூண்டு கொழம்பு சாம்பார் வந்து நா அவ்ளவ புடிக்குன் சொல்ல முடியாது எனக்கு வந்து புடிச்சது பூண்டு கொழம்பு இந்த மாரி தா புடிக்கு நம்ம இந்த இப்ப இந்த வெயிலுக்கு அதிகமா அத எடுத் துக்க முடியல அதனால இத இந்த கார
பூண்டு கொழம்பு வெயிலுக்கு எல்லா சாப்ட கூடாதா தோழி
சாப்பல்லா ஒறப்பு கமி பண்ணி வச்சி சாப்புல்லா ஹீட் ஆவுது வயிறெலா கொஞ்சோ ஏற்கனவே ஆல்ரெடி வெந்துருக்கு இத வந்து லைட்டா எடுத்துக்கலா அவ்ளதா ம் ரொம்பவு சேக்க முடியாதுல நம்பளுக்கு ஒன்னு இல்ல வெளில வேலைக்கு போய்ட்டு வராங்க அவுங்ளுக்கெலா வந்து கொஞ்சோ இதாருக்கு எதுக்
ம் செரிங்க தோழி நீங்க சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சி நா கண்டிப்பா செஞ்சு பாக்குற தோழி உங்ககிட்ட பேசுனது கூட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழி
நன்றி நன்றி நா ஒரு பிரேக்கெடுத் துட்டு வரேன் தோழி கொஞ்சோம் அஹ் ஒரு பத்து நிம்ஷோ ஆவு ம் அஹ் செரி நன்றி நன்றி